ஓ நாங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம்ப நல்லா இருக்கேங்க அப்றோ சாப்ட்டாச்சுங்ளா
ம் சாப்ட்டாச்சுங்க கொழந்தைகளா நல்லா இருக்காங்களா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க ஸ்கூலுக்குலா போயிட்டாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிவுட்டுதா இருக்கே அப்றோ எங்க ரொம்ப நாள் ஃபோனே பண்லங்க
ஆமாங்க கொஞ்ச தோட்டத்துல வேலை இருந்துச்சுங்ளா அதனால தோட்டத்துக்கு போயிட்டேங்க அதனாலதா உங்களுக்கு கால் பண்ணவே முடியில
ஓ சேர் சேரிங்க நாங் கூட யாரையு ஃப்ரெண்ட்ஸ பாக்க போய்ட்டீங்களோ ஃப்ரெண்ட்ஸுங்களோட பழைய பிரெண்ட்ஸுங்களோட பேச ஆரம்மிச்சிட்டீங்களோன் நெனச்சே அதா நம் பழைய ஃபிரெ ஸ்கூல் ஃபிரெண்ட்ஸுங்கள எல்லா பாத் தோனே நம்மள மறந்துட்டாங்களோன் நெனச்சேங்க
இல்ல இல்லைங்க அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சொல்லம் போது ஃப்ரெண்டு்க் கூட பேசிட்ருக்கன் சொல்லிருந்தே அத வெச்சு நீங்க இப்ப சொல்றீங்ளா
ஆ ஆமங்க
இல்ல இல்லைங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸு எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால இந்த ப்ரெண்ட்ஸ் தா முக்கியோ அந்த ஃப்ரெண்டு தா முக்கியனெல்லா நா எப்பவுமே நெனைக்க மாட்டே நா எல்லாத்து கூடமே பேசுவேங்க எனக் டைம் கெடைக்கலைங்க அவ்ளோதா
அப்டிங்ளா சேரி சேரிங்க
நானு ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அது மட்டுமில்லாம நா ஒன்னாவ்துல இருந்துங்க பன்னெண்டாவ்து வரைக்கு படிக்கும்போது எங்கூ எங்க ரிலேஷன் தா அவங்க அந்த மூணு பேருமே நாங்க வந்து மூணு பேரு ஃப்ரெண்ட்ஸு மூணு பேரு எப்பவுமே பிரியாமையே தா இருந்தங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு ஆனா காலேஜ் டைம் போகும்போது நாங்க பிரிஞ்சுட்டோ காலேஜ்லியு எனக்கு நெற்ய ஃப்ரெண்ட்ஸ் கடச்சாங்க ஆனா ரிலேஷன் தா ஆனா இப்ப நாங்க பேசிக்கற்தே இல்லிங்க ஒவ்வொருத்தரு கல்யாம் பண்ணி வேற வேற ஊருக் போய்ட்டாங்க ஆனா நாங்க இப்ப பேசிக்கற்தே இல்லிங்க எப்பா திருவிழா அந்த மாரி வரம்போது மட்டுந்தா பேசிக்கிவோ
ஒ அப்புடிங்ளா ஏங்க இப்ப பேஸ்றது இல்லைங்ளா
பேசுறது இல்லைங்க எது என்ன தெரியுங்ளா நாங்க வந்து ட்வல்த் படிச்ச முடிச்சது அப்புறோ காலேஜ் வந்து ஒன்னா சேந்துக்கலான் சொன்னாங்க அப்போ நாங்க வந்து ஒரு ஒ சொந்த ஊர்லேந்து வேற ஊருக்கு போற மாரி வேல காரணமா அப்பாக் வேல மா மாறி இருந்தங்காட்டி வேற பக்க போயிட்டங்க அப்பனா அந்த காலேஜ்க்கு போக முடில என்னால அத்னால வேற காலேஜ் சேந்துட்டு அவுங்ளுக்கு அது வந்து கொஞ்ச வருத்தோ ஆனா ரெண்டு ரெண்டு நாங்க எல்லாரு ஒரே கோர்ஸ் தா எடுத்து படுச்சோ இருந்தாலு வந்து நாம எல்லாரு ஒரே காலேஜ்ல படிக்லான் சொல்லிருந்தாங்க ஓ நம்ம வேற நா வேற பக்க போனங்காட்டி அத கொஞ்ச வருத்தங்க கொஞ்ச நாள் பேசிட் ட்ருந்தோ அப்புடியே விட்டுட்டோ ரம்ப வர்ஷ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்புடியே மாறிடுச்சுங்க எனக்கு வேற ஃப்ரண்ட்ஸ் கடச்சட்டாங்க அவங்ளுக் வேற ஃப்ரெண்ட்ஸ் கடச்சிட்டாங்க அப்புடியே மாறிடுச்சுங்க மேரேஜ்க் வந்து கூப்ட்ருந்தாங்க நா ஒரு போக முடியாத சூழ்நல அதுவு கோவப்பட்டுட்டு இப்ப பேசுறதே இல்லிங்க அவுங்க
அ என்னோட பஃப்ரண்ட்ஸல்லா பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டுங்ளு தோ இருக்காங்கங்க ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க பாத்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க எனக்கு அவுங்க அப்பப்ப கால் பண்ணுவாங்க ஆனா பக்கத்துல பக்கத்து வீட்லியு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க அவுங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு அம்மா மாதுரி அவ்ளோ கேரிங்கா பாத்துப்பாங்க ஸ்கோ அனா ஸ்கூல் லைஃப்லா ஒரு லைஃப் இல்லங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்கூலுக் பொயிட்டு படிச்சம்மா வீட்டுக்கு வந்தமா ஜாலியா வெளையாண்டமா என்ன அந்த ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஹோம் ஒர்க்கு படிக்கிறது வந்து அவ்ளோ பெரிய விஸ் சியமா இருந்துது ஆனா இப்ப அத நெனச்சு பாக்கம்போது அந்த லைஃபுதா நம்ளுக்கு ஒரு ஜாலியான லைஃபு இப்ப நெனக் கிம் போது அது ஒரு ஸ்வீட் மெம்ம ச ம் ஒரு சந்தஸ்மான நினைவு கொல்லா இருக்குதுங்க இல்லைங்ளா
கண்டிப்பாங்க நா வந்துங்க எப்பவ்மே ஸ்கூல்ல வந்துங்க ஹோம் ஒர்கல்லா குடுத்தாங்கன்ன கரெக்டா செஞ்சிருவ அப்புறம்ம பாட உங்களுக்கு ஞாபும் இருக்கா நம் வந்து பாடங்கள எல்லா நோட்ல எழுதி கையெழுத்து வாங்கும்புழங்க அது எனக்கு ரொம்ப புடிக்கு நா ஏ ஒரு பாடங்கூட விடாம நெறையா பேர் எழுது தே மாட்டாங்க நோட்ல ரெண்டு லெசன் ரெண்டுல பாடங்கள் மட்டு எழுதிட்டு அப்புடியே விட்ருவாங்க ஆனா நா நைட்டு பகல் கண் முழுச்சாவுது ஆசுரியர சொ டீச்சர் சொன்ன ஒடனே நா ஃபுல்லா எழுதிட்டு போயி எல்லாமே பர்பெக்டா கையெழுத்து வாங்கிருவீங்க அது எனக்கு ரொம்ப புடிக்கு என்ன வேல சொன்னாலு நா அத சின்சியரா செஞ்சிருவ செய்யாம இருக்கவே மாட்ட அதல்லா நா நெறைய பேர் எழுதமாட்டாங்க ஆனா நா எழுதிருவே அப்ப தோணு எனக்கு எவங்களு எழுதாம இருக்காங்க நாம எதுக்கு எழுதணு அப்டின்னு சில சமய தோணு இருந்தாலு நா எழுதிருவ அப்புற நாங்க படிக்கும் போது எல்லா ஒன்னா சேந்துதாங்க படிப்போ அதெல்லா நீங்க சொன்ன மாரி ரம் மறக்க முடியாதுங்க விளையாடும் போது ஜாலியா விளையாடுவோ அப்றோ சின்ன சின்ன பொட்டி கடையல்ல நாங்க படிக்கும் போது நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிச்சங்க அப்ப வந்து பொட்டி கடல பாட்டிலதா நெறைய இந்த தேன் முட்டாயி கள்ளபருப்பி சக்கரவள்ளி கெழங்கு வேக வச்சு கொண்டு வருவாங்க எனக்கு அதுல புடிச்சது முந்திரி பழங்க முந்திரி பழோ சீசனுக் கு நெறைய முந்திரி பழ விப்பாங்க அந்த முந்திரி பழ எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு நா வ அதிகமா வாங்குறது முந் திரி பழோ தாங்க வாங்குவ உங்களுக்கு புடிக்கீங்களா
ஆ எனக்கு புடிக்குங்க அது ஆனா கொஞ்ச தொண்டைய புடிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா
கண்டிப்பாங்க ஆனா அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப புடிக்கு
எனக்கு அந்த பழோ ரொம்ப புடிக்குங்க அ இங்க இப் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் லைஃப்ல எப் எப்பவுமே மறக்க முடியாத சில நினைவுகள் ருக்குங்க அதுல ஒரு விஷய பாத்தீங்கன்னா என்னனா நா வந்து நானு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிச்ச ஒன்னாவ துல இருந்து பன்னெண்டாவது வரைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தா அப்போ அப்படி படிக்கும்போது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு ஸ்கூல் தா இருந்தாலு நா மேக்ஸ் அ கணக்கு பாடத்துக்கு வந்து பாத்தீங்கனா எல்லாரு டுசன் போவாங்க நா வந் நா மட்டுதா என்னோட கிளாஸ்லயே வந்து நா டியூசன் போகல அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு மே கணக்கு வந்து சரியா வராது அப்போ கணக்கு கணக்கு வகுப்புனாலே ஒரு தனி பயோ வருங்க எல்லாரு எல்லாரு டியூசன் போறதுனால வந்து பாத்தீங்கன்னா கணக்கு ஓரளவுக்கு சொல்லுவாங்க ப போடுவாங்க எனக்கு கணக்கு வராது அப்புல கணக்கு வகுப்பு வரும்போது பாத்தீங்கன்னா அப்டியே பயந்து நடுங்கிக்கிட்டு ஒரு ஒரு சவுண்டுகூட இல்லாம இருப்போ இப்டி குண்டூசி கீழ விழுந்தா கூட சவுண்டு கேக்கு அந்த அளவுக்கு எல்லாருமே சைலண்டா இருப்போ ஏனா அந்த சாரு வேற ஒரே ஒரு டைம் தா சொல்லுவாரு அதுக்கப்புற திரும்ப சொல்லி தரமாட்டாரு அ அடி பயங்கரமா அடி வாங்கியிருக்கேங்க அதுவு வந்து எப்டி பின்னாடி நம்ம கை விரல்ல பின்னாடி அந்த முட்டிலயே அடிப்பாங்க பாத்தீங்கன்னா கையெல்லா வீங்கிருக்கு அந்த அளவுக்கு அ மேக்ஸ் கணக்கு வகுப்பு வந்து எனக்கு அவ்ளோ ஒரு பயம் அதே மாரி பெற்றோர்கள கூட்டிட்டு வாங்க அவங்கள்ட்ட வந்து நீங்க எப்படி படிக்கிறீங்கன்ற கருத்து கணிப்பு சொல்லணு அப்டின் சொல்லி கூட்டிட்டு வர சொல்லிருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே பயோன்னா பயோ ஒவ்வொரு சாரையு தனித்த அ தனித்தனியா பாக்கணு அப்போ வந்து தமிழம்மாவ பாத்தப்போ தமிழம்மா இருந்துட்டு இந்த பொண்ணு நல்லா படிப்பா ஒன்னு பிரச்சன இல்ல அப்டின் சொல்லி அனுப்பிட்டாங்க வர்ற வழியில கணக்குவாத்தியார பாத்தாசு கணக்குவாத்தியார் என்ன சொல்லிட்டாரு இந்த பொண்ணல்லா பத்தா வகுப்பு பாஸ் பண்ணாது ஃபெயில் ஆயிரு அப்டின் சொன்னோனே எங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அம்மா திட்டிட்டே வந்தோனயே திரும்ப அறிவியல் சார் பாத்தாரு அறிவியல் வாத்தியார் பாத்தவுடனயே அவரு அவர் வந்து இது மாரி சார் அம்மாவுக் கூட்டிட்டு வந்திருக்கே அப்டினோனே அ ஒன்னு இருந்துட்டு அந்த சாரு தமிழ தமிழம்மா சொன்ன மாதிரியே இல்லமா இந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு தா அப்டின்னாங்க இப் ம் அ கணக்கு வாத்தியாரத் தவிர மத்த எல்லாருமே நல்லா படிக்கிற பொண்ணு தா அப்டின்னு சொல்லி சொல்லி ட்டாங்க அப்ப எங்க அம்மா வந்து என்னாடி எல்லா வாதியாரு உன்ன படிப்பாங்கன்றாங்க கணக்கு வாத்தியார் மட்டு உன்னை படிக்க மாட்டேன்னு சொல்றாரு என்னதா பண்ற நீயி அப்டிங்கல இல்லம்மா இது மாரி கணக்குக்கு மட்டு நா டியூசன் போகல அதனால எனக்கு தெரியல அப்டின்னு ரொம்ப பயதாங்க அப்போ வந்து எங்க அம்மா வந் வீட்ல போயிட்டு கணக்கு தானே பாத்துக்கலா அப்டின்னு சொல்லி அந்த நாலு வாத்தியார் சொன்னத மட்டு மனசுல வச்சுட்டு என்ன ரொம்ப பாராட்டுனாங்க நா வந்து ஆனா உண்மையாவே பாத்தா டென்து பாஸ் பண்ணுவனான்னு எனக்கு தெரியல ஏன்னா கணக்கு சுத்தமாவே வரல அதனால ரொம்ப பயந்துகி ட்டு இருந்தேங்க ஆனா பாத்தீங்கன்னா நா பாஸ் பண்ணிட்டே அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத நினைவுகள் பள்ளிக்கூட நினைவுகள்ல
செரி செரிங்க எனக்கு அப்டிதாங்க எனக்கு வந்து சயின்ஸ் தாங்க அறிவியல் தாங்க ரொம் அறிவியல் பாட படிக்கிரு க்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு அதுலதா அதிக மார்க்கு வாங்குவா அதே மாரி சமூகவியல் அதுலயு சமூக அறிவியலும் அதுவு எனக்கு ரொம்ப புடிக்கு அதுலயு நெறைய மார்க் வாங்குவ நீங்க சொறன கணக்கு எனக்கு நா நா வந்து நல்லா கவனிப்பமா என்ன தப்பு இல்லாம போடணு நாமளு நெறைய மார்க் வாங்கணு ஏ நம்மளு ஏனா எனக்கு புரியு அந்த இது மிஸ் சொல்லி தராங்கங்கல்லங்க அந்த சம்மு வந்து நா போட்டுருவே அந்த கணக்கு போட்டுருவே ஆனா அதே மாரி இன்னொன்னு போட சொன்னாங்கன்னா எனக்கு கொஞ்சோ போட தெரியாது நானு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு எப்டியாவது போட்டுறணு அப்டின்னு சொல்லி நா ரொம்ப முய ற்சி பண்ணுவங்க ஆனா அந்த கணக்கு வந்து எனக்கு என்ன சொல்றது நா சரியாவே போட மாட்டே நானு பத்தாவது வந்து கணக் குல வந்து கம்மியான மார்க்குதா மத்தது எல்லாமே அதிகமா இருக்கு கணக்குல அதே மாரி ஆங்கிலத்தலயு கம்மியானமா மார்குதாங்க எனக்கு நா எப்டி படிச்சாலு எனக்கு வந்து கணக்கு தெரியு எப்டி கவனிச்சு போட்டாலு அது எனக்கு கரெக்டாவே வராது அது எனக்கு ரொம்ப கவலையா இருக் குங்க அதே மாரி வந்து நம்மள கேள்வி ஏற்றுவாங்களோ சாரு ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரெண்டு சம்மு நடத்திட்டுங்க ஒவ்வொருத்தரா வந்து போட்ல போய் கணக்கு போடணு அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு லைன்னா எந்திரிச்சு வந்து போடுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப பக்கம் வர வர எனக்கு ரொம்ப ரொம்பவே பயமா இருக்கு அங்க போயி ஒரு டைம் போணுங்க போட்டு எனக்கு கணக்கே போட தெரியலங்க அப்டியே போர்டுல திரும்பாமயே ரொம்ப நேரோ நின்ட்டே இருந்த எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு திரும்பி சார பாத்து எனக்கு போடத் தெரியலன்னு சொல்ல தெரியல திரும்பவு முடியல ரொம்ப கஷ்டமா போச்சு ரொம்ப நேர பாத்துட்டு சார் சரி பரவால்ல போய் உக்காருங்க அடுத்த டைம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு அது எனக்கு எப் பவும் மறக்காது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரொம்ப நேரோ ரொம்ப நாள் சொல்லி சொல்லி எனைக்கி கிண்டல் பண்ணிட்டே தாங்க இருந்தாங்க
ஓ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு ம் நா எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆள் அ ஷார்ட்டா இருக்க புள்ளைங்களை தானே மொத வரிசில உக்கார வெப்பாங்க அப்டி பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் மொதல் வரிசையில தா உக்காந்துருந்தே ஆ மொத வரி சைல மொத ஆளா நாதா இருப்பே அதனால வந்து சார் வா யார் வந்தாலு டீச்சர் வந்தாலு ஆ வாதியார் வந்தாலு ஒரே பயமா இருக்கு ஏனா ஃபர்ஸ்ட் ஆள்ல ஃபர்ஸ்ட்டு வரிசையில உக்காந்துருப்போ அதே இது இப்பவு பாத்தீங்கன்னா ஏதாவது ஆ கவர்மெண்ட்டு அரசு அரசாங்க வேலைக்கி பரிச்ச எழுத போம் போது பாத்தீங்கன்னா அதே ஃபர்ஸ்ட்டு வருஷ பாரு ஃபர்ஸ்ட்டு ஆளாதா உக்காந்துருப்பீங்க அது எப்டின்னு எனக்கு தெரியல எனக்கு அமையறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வரிசையில ஃபர்ஸ்ட்டு ஆளா நாதா உக்காந்துருப்பே இந்த அரசாங்க வேலையில எழுதுறதுக்குமே அது வந்து எனக்கு ஒருக்க முடியாத ஒன்னு
நீங்க சொன்னது கரெக்ட்தா எனக்கு நானு ஃபர்ஸ்ட்டு வரிசையிலே தா உக்காருவே எல்லா பக்கமுமே ரோல் நம்பரும் ஃபர்ஸ்ட்டாதா எனக்கு எப்பவுமே வரு
செரி ஆ எனக்கு நேர ஆயிருச்சு நா வக்கிறேங்க
ஆ செரிங்க